ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் இப்பதாங்க
ஓகே ஓகே ஓகே சிஸ்டம்ல கேமா
ஆமாங்க சிஸ்டம் வச்சுட்டு அப்டியே உங்கிட்ட தொலைபேசியில பேசிட்டு இருக்கீங்க
செரி ஓகே ஓகே எந்த மாரி கேம்லா சிஸ்டம்ல விளையாடுவீங்க
அத பாத்தீங்கன்னா வைஃசிட்டி ஃபைவ் எதா கார் ரேஸ் அது மாரி கேம்ஸ் வெளையாடுவாங்க சுமா ஃபிரீ டைம்க்குங்க
சேரி ஓகே ஓகே ஓகே
ம் நீங்க எப்போ கல்லூரி முடிச்சிங்க
நானு அக்காவுக்கு ரெண்டு வருஷோ எங்க அக்கா தொண்ணூத்தி மூணு நா தொண்ணூத்தி அஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல கல்லூரி முடிச்சே
நீங்க அதுக்கப்புற என்ன பண்ணிட்டீங்க பிளேஸ்மெண்ட்லயே போயிட்டீங்களா காலேஜ்
இல்ல நானு படிக்கும்போது பிளேஸ்மெண்ட் அவ்வளவா வரல எங்க காலேஜல அது நா படு இது சி எஸ் ஓ ஐ டியு எடுக்காம விட்டுட்டே யாரோ சொன்னாங்கன்னு சொல்ட்டு ட்ரிப்ள் இ எடுத்தே அது ஏ படிச்சேன்னு எனக்கு இன்ன வரைக்கு தெரியல ஏதோ சி எஸ் ஐ டி எடுத்திருந்தாவது ஏதாவது ஒரு லாங்குவேஜாவது கத்துக்கிட்டு ஏதாவது ஐ டி துறையில போயிருக்கலா
செரிங்க
அப்புற வந்துட்டு நா டுவெல்தல நல்ல மார்க்கு தா எடுத்தே ஆயிரத்தி தொண்ணூத்தாறு எடுத்தே வந்து எனக்கு அ வெளி மாவட்டத்துல வந்துட்டு கவுன்சிலிங்ல ஒரு காலேஜ் கெடைச்சது நா அங்கேயேதா போகணு அப்டின்னுட்டு நா அந்த வீட்ல இருக்க மாட்டே நா வெளி மாவட்டத்துக்கு தா போய் காலேஜ் படிப்பேன்ட்டு போனே அங்க போயிட்டு என்னால ஒரு வருஷோ கூட தாக் புடிக்க முடியல ஒரு மாரி நாம ஒரு பதினாலு வருஷமா அங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்லயே படிச்சுட்டோ வீட்லயே இருந்துட்டு பழகிட்டோ அப்புறோ காலேஜ் போனதும்புற ஒரு வருஷோ அங்க எப்டியோ கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு அப்புறோ ரெண்டாவது வருஷத்துக்கு நம்ம மாவட்டத்திலயே மாத்திக்கிட்டு வன்ட்டே நானு நம்ப மாவட்டத்துல ஒரு காலேஜ்ல சேந்துட்ட
செரிங்க
அப்டியே படிச்சுட்டே இருக்கும்போது ஐடி கம்பெனிலா வந்துச்சு ஆனா எங்க டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ட்ரிபிள்இ ன்றனால அவ்வளவா பெருசா எடு க்கல என் கிளாஸ்ல ஒரு ஒரு நாலஞ்சு பேரு தா செலட்டு ஆனாங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேரு இருந்தோ
சேரி சேரி சேரிங்க கோர் கம்பெனி ட்ரை பண்ணீங்களா
கோர் கம்பெனியே வர்ல சொல்ல போனா வந்தாங்க பசங்கள மட்டுந்தா எடுத்தாங்க பொண்ணுங்களுக்குகேல்லா அந்த மாரி ஃபீல்ட ஒர்க் எல்லா கஷ்ட அப்படின்ட்டு பெருசா அவங்க பொண்ணுங்க எல்லா அவுங்க வந்துட்டு கன்சிடர் பண்ல
ஓ சேரிங்க
த்தாங்க அதுக்கப்பற வந்துட்டு இங்க நம்ம மாவட்டத்திலேயே வந்துட்டு வேல தேடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து இந்த மாரி ஹெச்ஆர் கோர்ஸ் படிங்க அ ஹெச்ஆர்ல வந்து வேலை ஜாயின் பண்ணி விடுற எனக்கு தெரிஞ்ச கம்பெனி நெறய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூவா குடுத்து ஹெச்ஆர் கோர்ஸ் படிக்க வச்சாங்க
சேரிங்க
ஆ அது பாத்தீங்ன்னா நெறய பேர் வந்திருந்தாங்க கடைசில பாத்தா ஸ்டூடன்டா நான் ஒருத்தி தா இருந்த நா ஒருத்தி மட்டு தா வந்துட்டு காலையில கிளாஸ் போயிட்டு ஒரு மூணு மணி நேர ஒரு மணி வரைக்கு கிளாஸ் இருந்துட்டு வருவ ஒருத்தி மட்டுமே தா இருந்த நானு அப்பற கோர்ஸ் முடிச்சுனுமே அவர் வந்துட்டு ஏதோ ஒரு அ நம்ம மாவட்டந்தா அது வேற ஏரியா
சேரிங்க பரவாயில்லைங்க
அங்க உண்டாயி ஒரு துணி கடையில கொண்டு போயிட்டு ஹெ ச் ஆர் னு சொல்லி ஜாயின் பண்ணி விட்டாரு காலையில எட்டு மணியில இருந்து எட்டு மணி வரைக்கு வே வேல அது பாத்தா சேல்ஸ்ம சேல்ஸ் வுமன்ல இருந்து எல்லா வேலயு என்னைத்தா பாக்க வச்சாங்க
சேரிங்க
அங்க தங்கருக்கு மூவாயிர ரூவா சம்பளமே எட்டாயிரரூவா தா எட்டு டூ எட்டு பில் பில்லு போடுறது ரிப்போட் ரிப்போட் எடுக்கறது ஆ வர எல்லாத்தையு மேனேஜ் பண்றது எல்லா ஒர்க்கு நா தா பார்த்த ஒரு மா ஒரு மாச இருந்து பாத் பாத்த அது ஒன்னும் நம்மளுக்கு செட் ஆகுற மாரி இல்ல நம்ம இன்ஜியரிங் படிச்சுட்டு ஒரு துணி கடையில போய் துணி எடுத்து போடறது நம்ளுக்கே நல்லால்ல
ஆல ஆமா ஆமாங்க சேரிங்க
அ ஒரு மாச அங்கிருந்து கஷ்டப்பட்டு வெளிய வந்துட்ட வந்ததுக்கு அப்புற வந்துட்டு இங்க அ நம்ம ஊர்ல பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குல்ல நீங்க காலேஜ் படிச்ச பக்க
ஆமா ஆமாங்க
பெலிய தொழில் நிறுவனம் இருக்குல்ல உள்ள ஒரு நூறு கம்பெனிஸ் இருக்கு அங்க எ ஃப்ரெண்டோட சித்தப்பா என் காலேஜ்மேட்டோட சித்தப்பா கம்பெனி வச்சிருந்தாரு ஓனா ஃபேக்டரி வச்சிருந்தாரு அது என்ன ஃபேக் டினா அந்த நூலுக்கெல்லா சாயம் பூசுறது நம்மளுக்கு வெள்ள நூலா வாங்கி வந்து சாயம் பூசி அனுப் அப்புறது
சேரிங்க
அதுல வந்து எ ஃப்ரெண்டு வேகன்சி இருக்குன்னு சொன்னா நான் அது வந்து பிளானிங் அஜிஸ்டன்டு இந்த பில்லு போ போடுறது டிஸ்பட்ச் அனுப்புறது அந்த மாரி சிஸ்டம் ஒர்கா சேந்து அங்க ஒரு ஒரு வருஷ வேல செஞ்சே
சேரிங்க
அது இண்டஸ்ட்ரினால மேல எல்லா எல்லாமே தகரந்தா ஃபேன் கூட கெடையாது ஒரே மிஷின் ஓட்ற கு ஒரே சூடு ஒரு ஒரு வருஷோ இருந்து பாத்தே அந்த மே மாசொ ஒன்னு முடில அப்பறோ வெளிய வன்ட்டே அதுக்கப்பறோ அ அங்க நம்ம டவுன் சைட் இதுலயே ஒரு இ சேவைக்கு ஆளு கேட்டாங்க இந்த இ சேவை ஒர்க் லா பண்றது அத ஆதார் கார்டு பாஸ்போட்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் அப்ளே பண் அந்த மாரி எல்லா இ இ சாவை சார்ந்த ச வேலயு சென்ட்ரல் கவர்மண்ட் ஸ்டேட் கவர்மண்ட் அது ஒரு நாலஞ் சு மாசொ போனா அதுக்கப்பறோ கொரனா வந்துருச்சா ஆஃபீஸ் மூடிட்டாங்க
சேரிங்க
அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா மேரேஜு பிக்ஸ் ஆய்ருச்சு கரக்டா அக்காக்கு ஃபிக்ஸ் ஆன டைம்ல தா எனக்கு ஃபிக் ஸ் ஆச்சு அவுங்க மேரேஜ் வந்து முன்னாடி இன்னைக்குல ஆன்னிவர்சரி அ என்னோடது வந் து ஆகஸ்ட்ல
ஓகேங்க
அப்பறோ கல்யாணொ ஆச்சு அதுக்கப்பறோ நாங்க வெளியூர் போனோ அங்க வந்து எங்க வீட்டுக்காரு ஒர்க் பண்ண கம்பெனிலயே என்னைய ஜாய்ன் பண்ணி விட்டாரு
சேரிங்க
அதுக்கப்பறோ அங்க ஒரு ஒன்ற வருஷோ வேல செஞ்சே
சேரிங்க
அதுக்கப்பறோ அப்பறோ பாப்பா பொறந்தா அதுகப்பறோ எங்கியு வேலைக்கு போ முடில அங்கெ இங்கென் சின்ன சின்ன வேல பாத்தே அ அக்காவு நானு தா ரெண் டு பேரு ஒரு வர்ஷோ ரெண்டு வர்ஷோ சின்ன சின்ன கம்பெனில வேல செஞ்சோ அதுக்கப்பறோ தா இப்போ இந்த கேமி கம்பெனி கெடைச்சு இங்க ஒரு ஏழு மாசமா போயிட்டு இருக்கு இங்கயுமே எல்லா வந்துட்டு ஏ ஐ வந்துருச்சுன் சொல்லிட்டு எங் கூட சேந்து எங்க எல்லாத்தையு தூக்கிட்டாங்க நானு இன்னொ ஒரு ரெண்டு பேரு தா பாக்கி எங்களுக்கு எப்போ டேட்டு குறுச்சு வச்சுருக்காங்கன் தெர்ல
அதா அதானுங்க யாரு சொல்ல முடியாதுங்க நம்ம
ஆமா திடீர்னு திடீர்னு வந்து சொல்லிற்றாங்க இன்னக்கிதா நீங்க நல்லா ஒர் பண்றீங்க ஹைக் இருக்கு அப்டிம்பாங்க நாளைக்கே வந்து இல்ல ஆ ஏ ஐ வந்துருச்சு மேன் பவர் தேவ இல்ல அப்டின் தூக்கிற்வாங்க அதுனால சேரி போற வரக்கு போகட்டுன் போயிட்ருக்கு
அதா அதானுங்க நம்ம எதையுமே இப்ப இருக்கிற ஜாப் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் எது சொல்ல முடியாதுங்க எல் எல்லா எடத்துலயு ஏ ஐ புகுத்திட்டாங்க
ஆமா இதுவுமே வந்துட்டு என்னன்னா நாப வந்து மேனே ஜருக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஆளா இருந்தாலு ஏ ஐ வந்தாலு நம்ம அந்த தூக்கறயங் லிஸ்ட்ல நம்ம இருக்க மாட்டோ ஒருத்தர் ரெண்டு பேர வச்சிருக்கற மார் இருந்தா நம்பளயு வச்சிருப்பாங்க
அதே தானுங்க எல்லா து துறைலயுமே இப்ப அது வந்துருச்சுங்க பாத்தீங்கன்னா சாதாரண பில் பேமெண்ட் உற்பட எல்லா எல்லாமே ஏ ஐ பண்ணி குடுக்குறதுங்க
ஆமா ஆமா
அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆய்றுச்சுங்க அது பாத்தீங்கன்னா மேன் ஃபிப்டி பர்சன்டேஜ் வேலய அதுவே பண்ணி குடுத்துதுங்க நம்பளுக் மேன் பவர் ஃபிசிக்கலா செய்யற வேல மட்டுந்தா ஆமா பியூமன் பேணு
ஆமா இனிமேலு வர காலகட்டத்திலேயலா அந்த ஒன்னா பிஸ்னஸு ஒன்னு பிஸ்னஸு அப்டி இல்லீனா ஆசிரியர்கள் துறை டீச்சர்ஸு அது இல்லீனா டாக்டரு இது மூணுக்கு தா வேலை இருக்குன் நெனைக்கிறே
அதுமே பாத்தீங்கன்னா இப்போ எங்க நா பயின்ற கன் கல்லூரில பாத்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் டிஸ்பிளே டிவி போன்ற செட்டப் பண்ணிட்டாங்க எல்லாமே அது ல இருந்து போட்டு காமிச்சாங்க எங்க செட்ல தா அத அறிமுகப்படுத்துனாங்க
இருந்தாலுமே அதுல அதுல டீச் பண்றக்கு ஒரு ஆளு டீச் பண்ணிதான ஆகணு
கன்பார்ம் டீச் பண்ணிதா ஆகணுங்க சப்ஜெக்ட்க்கு சப்ஜெக்ட் ஒரு ஆசிரியர் வேணுங்க ஆம் இருந்தாலுமே அதுலயுமே போ எல்லா அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்பறோ
எனக்கு தெரிஞ்ச வரக்கி ஆசி ரியர்கள் துறையில வந்து அவ்ள அட்வான் அட்வான் வராது ஏன்னா மாணவர்கள் அவ்ளோ சீக்கிரோ கத் துக்க முடியாது லைவா இருந்தாத்தா எதுவுமே கத்துக்க முடியு இப்ப அந்த கொரோனா காலத்திலயே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எல்லா வச்சாங்க அப்ப படிச்சீங்களா ஒண்ணுமே தெரியாமதா இருக்காங்க
கண்டிப்பாங்க அதுலயு அந்த செட்ல நானு தானுங்க வந் தே பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு ஊர் பூட எல்லாமே நா பாஸ்ல தா வந்தேங்க
அந்த ஆல்பாஸ் போட்ட செட்டா நீங்க ஓ செரி செரி செரி
மெய்யாலும்ங்க
இப்ப நம்ம டென்த் டுவெல்த்துங்கும் போது பிரச்சன இல்ல ஒரு காலேஜ் படிக்கிறோ நம்ப பிராக்டிக்கலா ஏதாது கத்துக்க போறோ அப்டின்னா ஆன்லைன் கிளாஸ் எல்லா வேஸ்ட்டு
ஆமா ஆமா கண்டிப்பா
நேர்ல போய் இந்த நீங்க இப்ப கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர்ல கோடிங் போட்டு என்ன டவுட் சோ அதெல்லா கேட்டாத்தா உங்களுக்கு ஒரு தெளிவு கெடைக்கு அந்த படிப்புல
கண்டிப்பாங்க ஆனா உண்மய சொல்ல போனா அதெல்லா படிச்சிங்க நாங்களுந்தா படிச்சங்க எல்லா போ்ட்டல்ல கோடிங் எல்லாமே கத்துக்கிட்டேங்க அந்த பிராம்டூர்
ஆனா இந்த காலேஜ்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு அப்டி செட்டு சேந்து சுத்துறது அப்டியே போயிரு நம்பளுக்கு அந்த படிப்புல அவ்ளோ கவனோ வராது இந்த பிளேஸ்மெண்ட்டுன்னு வந்ததுக்கு அப்பறந்தா பிளேஸ்மெண்ட்டுன்னு வந்ததுக்கு அப்பறந்தா நம்ப ஃப்ரெண்டெல்லா பிளேஸ் ஆயிருவா நாம மட்டு அப்டியே உக்காந்திருக்கு போதுதா தெரியு
ஆமா ஆமாங்க கண்டிப்பா அப்டியும் ஒன்னு ஃப்ரெண்ட் பிளேஸ் ஆனத ஹை பேக்கேஜ் அவ்ளோக்க சொல்ற மாரி இல்லீ ங்க
எவ்ளோ பேக்கேஜ்ல எடுத்தாங்க
ம் பாத்தீங்கன்னா சாதாரண திருப்பூர்லதா ஏதோ ஒரு கம்பெனிக்கு போனாங்க நெறைய பேருங்க
ஓ திருப்பூர் கம்பெனிக்கு எதுக்கு பிளேஸ்மெண்ட்ல போகணு நாம சும்மா போய் வேல கேட்டாலாவே தருவானே
இல்ல அந்த திருப்பூர் கம்பெனி இல்லீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க ஒரு டி வி
ஓ ஓகே ஓகே அந்த மாரியா ஓகே ஓகே ஓகே நா திருப்பூர்ணாவே திருப்பூர்ல எது ஃபேமஸ்
ஆ ஃபேமஸ் அந்த ஃபேமஸ் இல்லீங்க
சேர் சேர் செரி ஓ ஸ்டார்ட் அப்பு உங்க படிப்பு சார்ந்த கம்பெனி
படிப்பு சார்ந்த கம்பெனி தாங்க சும்மா ஸ்டார்ட் அப் கம்பெனி பாத்தீங்கன்னா எங்க நா படிச்ச காலேஜ் ல இர்க்காணியல் இருக்குற பெரிய தொழில் நிறுவன கம்பெனிக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் அப்க்காக எடுத்துக்கிட்டாங்க
ஆனா உம்மையாலுமே ஸ்டார்ட் அப் கம்பெனில போறது ரொம்ப நல்லது ஏன்னா அங்க நா மட்டுந்தா இருப்போ எல்லா பேஸ்ல இருந்து எல்லாமே கத்துக்கலா சேலரியும் வந்து ஸ்ட்ரா பெரிய கம்பெனியோட ஸ்டார்ட் அப் கம்பெனியில தான் அதிகமா குடுப்பான்
ஆமா ஆமாங்க என்னமோ அதுக்கு போனவங்க போனாங்க அதுலயுமே நிறைய ரவுண்ட்ஸ் வச்சாங்க அதுல எடுக்குறவுங்கள எடுத்தாங்க ஆமாங்க கண்டிப்பாங்க அது வச்சாங்க ஆனா நாங்க ப பயின்றப்போ என்ன சொல்றது எல்லாமே அப்போ நாங்க பயி பயின்றப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்குல்லா ஹோம் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப இருந்தே நாங்க கொஞ்ச ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே லேப்டாப்ல தா இது பண்ணு சொல்லுவாங்க அதுல டெஸ்ட் வைப்பாங்க வீட்ல இருந்து அட்டன் பண்ணுவங்க ப பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே நாங்க காப்பி பேஸ்ட் தாங்க ஒண்ணும் அப்படி நம்ம வேலைய முடி எப்டினா அவங்க இன்னைக்கு ஹோம் ஒர்க் முடிக்கணும்னு எல்லாருமே யாரும் யோசிச்சு எல்லாம் இங்க கோடிங் டைப் பண்ண இல்லீங்க எல்லாமே காப்பி பேஸ்ட்டு பண்ணிக்கிட்டேங்க ஆஹ் அந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ ஆஹ் செரிங்க சந்திக்கலாங்க